ஆ கேக்குதா
ம் கேக்குது எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீ எப்டி இருக்க
நா நல்லா இருக்குறே மாத்து
ம் நீங்க
சாப்ட்டே
என்ன செஞ்சீங்க
காரக் கொழம்பு
காரக்கொழம்பா கொஞ்சோ சவுண்டா பேசலாமே
ஓகே ஓகே
ஆ இப்ப நல்லா கேக்குது அப்டியா எத்தன பசங்க
ரெண்டு பொண்ணு
ரெண்டு பொண்ணா ஓகே ஓகே எனக்கு ரெண்டு பையே
இம்னி காணி என்ன வறுத்து வருது ம்
என்ன படிக்கிறாங்க
செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க பெரியவங்க சின்னவங்க இன்னு ஸ்கூல் போல
அப்டியா ஏ பெரியபையே தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா
அனுப்புவீங்களா
ஆமா சின்னவ வந்து யூ கே ஜி படிக்கிறா
ஆ சேரி சேரி
என்ன நோக்கிதா வந்து கொண்டு இருக்குறா வச்சி செய்றானுங்க
எப்டி போது லைஃப்லா
லைஃப் ஆ செம ஜாலியா போது ஏ பசங்க கிட்ட
அப்டியா
ஆம்
ஓகே ம் ஜாலிதா
ஜாலி தானா
உம்
பொம்பளை புள்ளைங்க அழக கம்முனு ஒழுங்கா இருக்காளுங்களா இல்ல அவளுங்களு வந்து சேட்ட பண்ணுவாங்களா
வா ரெண்டு சண்ட போட்டுக்கங்க அவ்ங்க எடுக்கறதுதா இவங்க வேணுனு சண்ட போடுவாங்க
ஓ ஓகே ஓகே அங்கயுமா
அமா ம்
பயங்கரமா சண்டை போட்டுக்குவானுங்க புரியல
அதா இவங்களை சமாளிக்கிறத கஷ்டமா இருக்கு
ஆமா ஆமா நீங்க எப்டி ஜாயிண்டா இருக்கீங்களா ஃபேமிலி
இல்ல இல்ல தனியா தனியாதா இருக்கே
அப்டியா ஓகே ஓகே
ம்
அப்ப இன்னு ஜாலியா இருக்கீங்கில்ல
ம்
புரியல
அத நீ தனியா சமாளிக்க முடியுதா பசங்களன்னு கேக்கறே
கஷ்டம்தா என்னாப் பண்றது சமாளிச்சுதா ஆகணு வேற வழி இல்ல
ம் ஓகே ஏன் தனியா வந்துட்டீங்க
ம் அங்க ச சங்கட்டமா இக்குது கம்ஃபட்டபிளா இல்ல அதனால வந்தாச்சு ம்
ம் ம் உ ஹஸ்பண்ட் எல்லா நல்லா பாத்துக்காங்களா
ஆ அவரு நல்லா பாத்துகாறாரு அதெல்லா ஒரு பிரச்சனயு இல்ல
ஓகே ஓகே உ கூட இன்னொரு ஒரு பொண்ணு இருக்கு தெரியுமா
அ
அ யாரு தெரியுமா ஆஹ் ஆமா ஆமா ஆமா அப்பா
உஹும்
அந்த பொண்ணு பேருதமா யோசினுக்கிறே நானு கோமதிட்ட சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி
ஆ ஆ
ஆஹ் ஓகே ஓகே கோகிலா அய்யோ போடாத அவங்க எப்டி இருக்காங்க
ஆ நல்லா இருக்கறாங்க அவங்க இப்பதா ஆ பேசுவே நம்பர் இருக்கு இப்பதா செகண்ட் பேபி கன்சீவா இருக்காங்க ஃபஸ்ட் பொண்ணு அவங்களுக்கு
ஓ அஹ் அ அ ஓகே ஓகே இப்போ என்ன ஈவினிங் டீ எல்லா குடிச்சாச்சா பசங்க என்னாப் பண்றாங்க
அதா சரியா டவர் கெடைக்க மாட்டிங்குது மேல வந்தே கோதுமை காய வச்சு அத எடுத்துட்டு கால்
ஓகே ஓகே ஓ அப்டியா ஓ ஓகே ஓகே பசங்க கீழ இருக்காங்களா
இங்கதா ஏ கூட தா இருக்கறாங்க இங்கதா வெளையாண்னு இருக்கிறாங்க
ம் ஓகே ஓகே அப்றோ எப்பயாது ஏனாச்சா ஆபீஸ்ல இருந்துலா
எப்பயோ நென்ச்சே கல்யாணோ ஆயி ஒரு மாசொ தா வந்தே அப்பறோ நின்ட்டே
அப்டியா ஓ கல்யாணோ ஆயி ஒரு மாசோ வந்தியா ஓகே ஓகே
ஓ ஊர்ல இருக்கியா நீ
நானா
ம்
நா சொல்றே அப்றமா சொல்றே
ஓகே ஓகே ஓகே
ஆ ஆ ஆ நா போ
ம் ம்
ஏ வந்து போகூடாது சொல்லிட்டாங்களா
இல்ல இல்ல அப்ப ஒட்னே பிரகனட் ஆய்ட்டே ஒடம்புக்கு முடியாம நின்டே
ஆ அப்புடியா ஓகே ஓ கே ரெண்டு என்ன நார்மலா
ஆமா நார்மல் தா ஆ நார்மல் தா
ஓகே ஓகே
எத்துலிங்
ம் ரெண்டுமே நார்மல் தா
ம் ம்
நீ எப்டி அப்டியேதா இருக்கியா இல்ல கொஞ்சோ குண்டா இருக்கியா
உம் நா எல்லாரு அப்டியே இருக்கறேன்னு தா சொல்றாங்க நா உனக்கு போட்டோ அனுப்புறே நீ
அப்பிடியா ஏன்னா நா வந்து ரெண்டு பேபி இதுவாச்சு அப்பல்லா நார்மலா தா இருந்தே நா ஃபேமிலி பிளானிங் பண்ணனா அப் ப லைட்டா ஒடம்பு வந்துருந்துச்சு அதுனால உன்ன கேக்குறே நீ அப்டியேதா இருக்கியான்ட்டு
ஆ
புரியல கேக்கல அப்டியா ஓகே ஓகே ஃபேமிலி பிளானிங்ளா
ஆ பண்ணியாச்சு ஆ
பண்ணியாச்சா ஓகே ஓகே ம் ம் நானு அது பண்ணிட்டு ஒரு மாசோ அப்டியே வீ ஒக்காந்துட்டே இருந்துட்டே சாப்ட்டுட்டு படுத்துட்டு சாப்ட்டுட்டு படுத்துட்டு
ம் ம்
எனக்கு லைட்டா அந்த பெய்னு இருந்துட்டே இருந்ததா அது னால அதுனால ஒடம்பு வந்துச்சா என்னன்னே தெரியல ஏன்னா கத்தி பட்டாதான ஒடம்பு வரு சொல்லுவாங்க இது கரண்ட்டு மூலியமா தான பண்ணது அதா என்னான்னே தெரியல
ம்
அ இதுலையா
இனிமேல்தா போய் பண்ணனு தோ இத முடிச்சுட்டு போய் பண்லான் தா இருக்றோ
கே
டெய்லி அதேதா வேல
டெய்லி அதேதா வேல பரவால்ல நீங்கலாச்சு ஒன்னுத்துக்கு சொல்லி குடுக்கணு நா ரெண்டுத்துக் சொல்லிக் குடுக்கணு செஞ்சுருவாங்க ம் இவன இவனுக்கு பண்ணிட்டே இருக்க பாத்துதா அவ வந்து நடுவுல குறுக்கல நோட்ட நீட்டுவா
இவுங்க ஸ்கூலுக்கே போல ஸ்கூலுக்கே போல ஆனா கேப்பாங்க இது என்னாது அது என்னாது புக்கு காட்டி கேப்பாங்க
ஓஹோ ம் ம் ம் ஓகே ஓ கையோட எடு சொல்லி குடுத் புரில
ரெண்டு பேர சமாலிக்றது ஒரே ஆள் கஷ்டோ
ஆ ஆமா ஆமா அவுங்க வேலைக்கு போயிட்டு எப்போ வருவாங்க
அவ்ரு ந நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வந்துக்குறாரு இப்ப போயிறுவாரு அ ஆ
ஓகே ஓகே நைட் ஷிஃப்ட்டுனா இப்ப போய்டுணுமா
ஆ நைட்டு ஒம்போது மணிக்கு போவாரு கால்ல ஆறு மணி ஏழு மணிக்கு வருவாரு
எப்பியுமே நைட் ஷிஃப்ட்டா ஷிஃப்ட்டு மாருமா
இல்ல இல்ல ஷிஃப்ட்டு மாறி மாறி ஒரு வாரோ நைட்டு ஒரு வாரோ பகல்ல
ஓ ஓகே ஓகே
வாய்ஸ் கலம்சியா இருக்குது யார் கூடயாச்சு பேசிட்டு இருக்கீங்ளா
ஆ ஆஃபீஸ் ப்ரெண்டுன் பாத்தா கோமதி மட்டு தா பேசுற
அ அ
இவ காயத்ரி அவுங்களா எப்டி இருக்காங்க நல்லா இருக்காங்களா பேசுவியா
காயத்ரியா நல்லாதா இருக்காங்க
அப்படியா கான்டெக்ட்ல இருக்கிங்களா
ம் நம்பரு இருக்கு
அப்படியா ஓகே ஓகே நா அந்த ஆஃபீஸ்ஸ உட்டு வந்தத்தா அவ்ளோதா அதுக்கப்றோ யாருமே இல்ல மிஸ் ஆயிடுச்சு நம்பர்லா முன்னாடி ஃபோன்ல வச்சிருந்த இப்போ தா ஃபோன் ரிப்பேர் ஆன்னோனே எல்லாமே மிஸ் ஆயிச்சு
ஒ ஹஸ்பண்ட் நல்லா பாத்துக்கறாங்களா
புரியல
ஒ ஹஸ்பண்ட் நல்லா பாத்துக்கறாங்களா
ஆ ஆ பாத்துக்றாங்க பாத்துக்றாங்க ஸ்டார்டிங்லதா அப்டி இப்டி இப்போ ஓகே
ம் ஆமா ஸ்டார்டிங்ல கொஞ்சோ சண்ட வந்துச்சுன்னு கேள்விப்பட்ட ஆஃபீஸ்ல இருக்கும்போது
ஆமாம்மா அப்பலா ரொம்ப ஓவராய்
ஆ மாமியார் கொடுமை எல்லா இருந்துச்சு தான
ஆமாம்மா பயங்கரமாக
ஆ ஆமாங்க அதா கேள்வி பட்டே அப்ப யாரோ சொன்னாங்க
ஆ ஆ சேம் ஏஜ் வேறயா ஒரு வயஸ் தா டிஃப்ரன்ட்டு
ம் ம்
லவ் மேரேஜ் தான நாங்க
சேம் ஏஜ் வேறயா அதுனால அண்டஸ்டாண்டிங் அவ்ளவா அப்பதிக்கி ஃபேம்லி வந் து அவ்ங்க சொல்றதுதா ஓகே அப்டின்ற மாரி அவருக்கு தெருஞ்சுட்டு இருந்தது சேர்
இருந்தாலு இப்ப மாறிட்டாங்கள்ள
ஆ இப்ப மாறிட்டாங்க அதா நா கேப்பே இந்த மாரி அப் பவே இருந்திருக்கலால்ல அப்டின்னுவே அது சொல்வாரு அப்ப ஒனக்கு வந்து மெச்சூரிட்டி இல்ல எனக்கு மெச்சூரிட்டி இல்ல இருவத்தி மூணு வயசுல கல்யாணொ பண்ணோ
சேரி
அதுனால எனக்கு எப்டி ஃபேஸ் பண்றது என்னான் தெரில வெளியூர் கூட தனியாவே கூட்டு போமாட்டாரு தெரியுமா அப்போ ஸ்டாட்டிங்ல
ம் ம்
ஃபேம்லி ட்ரிப்புதா போவோமே
ம்
அந்த மாரி இப்ப ஓகே இப்ப எல்லாத்தையு ஊரே வித்துருவாரு
சரி சரி ஆ அப்ப நா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்னா இப்டி ஆய்ச்சு ஏ ஃலைப்புனு கொஞ்சொ கஷ்டமாயின்ச்சு அதுக்கப்பரோ பரவால்ல நீ சமாளிச்சு அங்கயே இருக்கற அதாப் பெ பெரு சந்தோஷோ
ஆமா அப்போ வந்துட்டா அம்மா வீட்டுக்கு வந்து சூசைட்லா அன்டன் பண்ணி அலா கேள்விபட்டியா அதல்லா பண்ணி அ ஆ அதுக்கப்பறோந் தா ஓகே எ வீட்ல வந்து செ செகேண்ட் மேரேஜ் எனக்கு பண்ணி வைக்கலான் பிளான் பண்ணாங்க அது எப் ப்டி உங்கள லவ்மேரேஜு பண்ணிட்டு மறுபடி மேரேஜா அப்டின் டு நானே வற்டே இங்க
உம் ஸ்டாடிங்ள கொஞ்சொ ஸ்ட்ரகுள் சரி பண்ட்டு அதுக்கப்பறோ ஹாப்பியா இருக்கலா அப்டின்றது
அ ஆமா ஆமா க்கா நெக்ஸ்ட் கால் பேசலா
ஓகே ஓகே பாய்
அ